லோ கேக்குதாப்பா எப்டிப்பாருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லாருக்கறே நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லாருக்கம்ப்பா எப்டி போது லைஃப்ஃபெல்லா
ஆ போயிட்டேருக்குதே என்ன செய்ய நம்ம முன்னாடிலா காலைல எல்லாம் வேலைக்கு போவாங்க செய்வாங்க வீட்ல நெறைய வேல் லருக்கோ இப்ப கொழந்தைங்கள அனுப்பணோன்னா நம்மளுக்கு வேலை இருந்தாலுமே நம்மளோட ஒடம்புல வந்து நம் ம கவனோ செலுத்த மாட்றோ எக்ஸசைசு எதுவுமேப் பண்றது இல்லாததுனால நம்ளோட ஒடம்புமே ரொம்ப வீக்கா இருக்குதுன்தா நெனைக்கிற நீங்க எப்டி ஃபீல் பண்ணுறீங்க
இது கரெக்டுபா உன்னு லீவ் விட்ட ஒன்னே எழுந்துக்குற டைமிங்கு மாறுது எல்லாமே நைட் தூங் குற டைமிங்கு மாறுது மெதல்ல ஸ்கூல் இருக்கும் போதாவது ஓரளவு வந்து அப்டி கொஞ்சோ மேனேஜ் பண் என்ற மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து இந்த காலத்ல இத இந்த மன்த்து பாத்தீங்கன் னா ஃபுல்லா வந்து என்ன பண்றது தூங்கர்தே ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி அப்டி ஆகுது எழுந் துக்கற்து ஒரு எய்டு எய்ட் தேர்டி ஆகுது எழுந்தவொன்னே சாப்பட்றதுக்கு அது அப்டியேதா போது தவர ஒரு நார்மலா ஒரு எக்சசைஸ் எக்சசைஸ் கூட வேண்டாப்பா ஜென் அப்றோல்லா அந்த ரொட்டின் லைஃப்பே வந்து வர மாட்டந்து சரியான சாப்பாடு இல்ல கரெக்ட் டைம்கு மொதல் அப்பலா பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்த ஒட்னே டிபன்தா எடுத்துப்போ ஒரு நைன் நைன் தேட்டிகுள்ள இப்ப பாத்தா ஏழ்ந்துகற்தே லேட்டா ஏழ்ந்துகற்தால எல்லாமே பண்ணி சாப்பறதுகுள்ள அது ஒரு டைமிங் மத்தியானோ லன்ச் சோ டைமிங் நைட் டின்னர் ஒரு டைமிங் எல்லாமே மாரி மாரி மாரி இருகற்தால ஹெல்து இப்ப எப்டியோ ஒரு பக்கொ இதுவாகுது இன்னொரு பக்கொ வந்து முதல்லா கூட கொஞ்ச அப்டி சாப்டேன நா போய் வாக்கி பண்ணுவே மொட்ட மாடில போய் இல்லனா வெளில ரோட்லயாவது கொஞ்சோ அப்டி இப்டி எது இருந்தாலு வாக் பண்ணிட் போவே இப்ப ஆனா அது கூட இல்ல எல்லாமே வீட்டுக்கெட்ன இந்த வெயிலுக்கு வேற பய்ந்து பய்ந்து எ எதுக்கு வெள்ல போறது அன்நேர்துக் வீட்லே எல்லா வாங்க்ட் வந்து வெச்சுட்டு அத அதுக்கு தேவையானது அதது பண்ணிக்க விளயான்ற மாதிரி இருக்கு நீங்க எப்டிப்பா
ஆமா நீங்க சொல்றது சரிதா ஏன்னா இந்த வெயிலுக்கும் நம்ம பய்ந்து எதுவும் பண்ண முடியல ஏனா நம்ம ஒரு வாக்கிங்கே போணு அப்டின் நெனச்சாலுமேவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வட்டிங் ஆகி நம்முளுக்கு ஓவ்வொ ர இதாய் மயக்கோ வர்ர நெலமைக்கூட போய்ருது அதுனால நம்ம ஓரளவுக்கு நம்ளால மு முடிஞ்ச ஒர்க் அவ்டு இதெல்லா பண்ணலா நெனைக்குறே ஏன்னா அது பண்ணாதா நம்மளோட உடம்புக்குமே நல்லது தெனமு கொஞ்சோ நேரோ வா வா வாக்கிங் இந்த மாதிரி போனு அப்பதா நம்மளோட மனசும் கொஞ்சோ லே லேசாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸலா நம்முளுக்கு கொஞ்சோ ரிலீஃப் பண்ணணு அப்டின் நெனச்சனா யோகா இந்த மாதிரிலா பண்ணாதா நம்முளுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு எனா நாள் முழுக்க நம்முளு வீட்டுகுள்ளயே இருக்கறோ இல்லயா அத்னால நம்ம இந்த மாரிலா பண்ணா நம்ம ஒடம்பு வந்து நம்ம பாதுகாத்துக்லா அது மாரி நம்ளுக் ஏதாச்சு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்றோ செய்றோ அப்டின் சொன்னா அமைதியா ஒரு பத்து நிம்ஷோ தியானோ இல்ல யோகா இந்த மாதிரி பண்ணோ அப்டின் சொன்னா ஒரு ரிலாக்சேஷன் வந்து நம்ளே ஃபீல் பண்ண முடியுதுல அத்னால வந்து அத ரெகுலரா பண்ணணுன் நெனக்கிறே ஆனா ஒவ்வொரு சில ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப வேல நால செர் சி போ வேண்டா அப்டின் சொல்லிட்டு விட்டுரோ ஆனா அத பண்றன் ல்லா பாக்குது அது மாரி நம்ளுக்கு ஒரு இம்யூன்டி பூஸ்ட்ராவுமே அது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்குது பல இன்ஃபெக்சன்ஸ்லருந்து நம்ள அத பாதுகாக்குது இந்த மாரிலா பண்ணா நல்லதுன்னு நெ இனைகி நெனச் நெனச்சா மட்டு போதாது அத நம்ம ரெகுலரா கண்டின்யூ பண்ணணுன் நா நெனைகறே
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்டுதா இப்ப எங்கப்பா ஏதாவ்து ஒரு வேணா ஏதாவ்து ஒன்னு வாங்கனு அப்டினாலே வண்டி எடுத்துட்டு போய்ட்றோ நம்ம சர்னு பக்கத்து கடையில் இருக்கட்டு செரி அங்க கடைலயா இருக்கட்டு எங்க இருந்தாலு வண்டி வண்டி வண்டி வண்டிலதா டிராவல் பண்றோ எதுமே வந்து நம்ப நடந்து போறதுல்ல அப்பல்லா பாத்தீங்கன்னா ஒரு கீர வாங்கனு ஒரு எதாது வாங்கனு னா கூட அவ்ளோ தூரோ நடந்து போவோ ஃபுல்லா நடந்து போய்ட்டு நா வாங்க்டு வந்து அவ்ளோ ளோ மெனகட்டு பண்ணுவோ இப்ப பாத்தீங்ன்னா கீழ எறங்னா கூட ஏதாவ்து உனக்கு வேணுனாகூ ட உட்னே ஒரு வண்டி எடுத்து போய் வாய்ன்டு வந்தறோ ஒரு நடன்றதே கம்மி ஆய்டுச்சு வர வர அது வேறல்லாம நடை இருந்தாலே வந்து கொஞ்சோ ஓர்ளவுனா நம்போ ஒடம்பு வந்து கொஞ்சோ கரெக்டாருக்கு அந்த ப்ளட் சர்குலேஷன்ஸ்லா கரெக்டா போய்ட்டு கரெக்டா ஆகு ஆனா அதுவு இல்லாம வெட்டியா வீட் வீட்லே உக்காந்துகுனு எனமோ சமச்சது சாப்பற்து முதல்லா அப்டி இருக்காது இந்த ஸ்கூலுக் போனா கூட தெர்யாது போய்ட் ட்ராப் பண்ணுவோ வரம்போம்போத் பிக்கப் பண்ணுவோ அதுக்கப்றோ வந்து அதுங்களுக் என்ன ப்ராஜெக்டு என்னா ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் எல்லாமே ஃபுல்லா போய் சுத்திட்ருப்போ இது வாங்கணுமா அது வாங்கணுமா இது நாளைக் என்ன தேவபடும் நாளைக்கு என்னன்னதுன்னு இதெல்லா கூட கொஞ்சோ ஓரளவு அப்டிருக்கு இந்த லீவ் விட்டதும் விட்டது அப்டியே ஃபுல்லா அப்டியே என்ன சொல்றது படுக்கறது தூங்கற்து சாப்பறது இருக்கறத வெச்சு ச சாப்டுட்டு நம்ப அப்டியே வீட்டு உள்ளயே இருக்கலான்ற மாதிரி ஆய்டுச்சு இப்ப எங்கன்னு நம்பொ பண்ணிட்டே கூட பாக்க வேணா வெளிய பாத்தா கூட அதே தாட்டுதான ஓடுது நம்பளாவ்து ஓரளவு பரவால்ல கிட் ச வெச்சுருக்கற்தால ஓடி அப்டி போறோ இப்டி போற நறைய பேர் பாத்தா அது கூட இல்லாம வீட்லயே வந்தது பாத் இருக்குனா அப்டியே இருக்கற மாதிரிதா இருக்குது ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது எ நம்ம ஹெல்து நம்பதா பாத்துகுணு ஹெல்த வந்து யாரு நம்புளுக்கு மெய்னா எவ்ளேதா இது இருந்த தா கூட எவ்ளோதா சம்பாரிச்சாலு செரி எவ்ளோதா இருந்தாலு ஹெல்து நல்லா இருந்தாதானப்பா ஃபியூச் சர்ல வந்து அது நல்லாருக்கு ஹெல்து போய்டுச்சுன்னா அப்றோமா யாருக்மே யார்மே நம்பள வந்து பாத்துக்கவு முடியாது பாத்துப்பாங்க அதோட வலிய வந்து தாங்க எதுக்குமே முடியாதுப்பா அதனாலயே வந்து நா எத்தினியோ பே ர் கிட்ட சொல்வ வாங்க வாக்கிங்க்கு போலாம் அப்டி இப்டின் கூட நெறைய பேரு எ பக்கத்து வீட்ல அக்கது வீட்ல கூப்ட்ட யாருமே வர மாட்டாங்க ஆனா என்ன மோஸ்டா வந்து இந்த மந்த் கு பாத்தீங்கனா இந்த வெயிலுக்கு நா பயந்துகுனே நா எங்கைய்மே வெல்ல போறதா இல்ல அப்டி போனா கூட ஒரு செவன்த்து தேட்டிக் மேல வாக்கிங் போய்ட்டு ஒரு ஒன் அவர் ஜஸ்ட் அப்டி இப்டி ஒரு வேடிக்க பாத்து எனக்கு ப்போ வந்து ஒரு டிப்ரஷனா இருக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வேணுனா எவுள் நேரதா வீட்டுல்லியே ஒக்காந்துனு சம்ச்சிக்கினு இருக்கிறத பாத்துகுனா அப்டியே இருக்கிறதுக் பதில் சரி நம்ப அப்டி போய்ட்டு வரலான்ற மா அதட்னா என்ன கெளம்பி போயிட்டு அப்டி இருக்கறது என்னன இருக்குன் பாத்துட்டு வரேப்பா நீங்க அது மாதிர் போறீங்களா
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றத் சரிதா ஏனா வீட்டுக் குள்ளேயே இருந்தனா நம்மளுக்கு ரெம்ப ஸ்ட்ரெஸ் தா அதிகமாகு மே தவிர நம்மளோட அ ஒரு ரிலாக்சேஷனான ஒரு ஃபீலிங்கே நம்மளுக்கு வராது முன்னாடி எல்லா பாத்தீங்கனா எங்க போனனாலு அவுங்க நடந்துதா போவாங்க நடந்துதா வருவாங்க ஆ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப எ எந்த ஒரு கடைக்கு போனா கூட நம்ம டூ வீலர்ல தா போறோ அப்டி இருக்க போய் தா நம்மளுக்கு நெறைய ஹெல்த் ஹெல்தே இஸ்யூஸ் வந்து வருதுன் நா நெனைக்கிறே முன்னாடி கா ஒரு சிலர் காட்டுக்கு போறவுங்க காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சி வீட்ல எல்லா வேலையு முடிச்சி அவுங்களுக் போ அது சொன்ன மாரி அ காலையில எந்திரிச்ச ஒனே டிபன் மதிய சாப்பாடு அப்டி இல்லாம பழைய சாதத்த தா அரச்சி கஞ்சியா எடுத்துட் போவாங்க அத வந்து இப்ப ந எ இந்த ஜென்ரேஷன் க்ன்காரங்க பழைய சோறா அப்டின் கேக்கறாங்க நம்ம இப்ப ஒடனே என்ன கேட்டாலு கெடச்சிரு ஆனா பழைய சாதன்றது வந்து ஒடனே கெடைக்காது ஆத மொத நாள் சமச்சி அத தண்ணி ஊத்தி வெச்சி அத பெமினேட் ஆயி அதுக்கப்பற தா நம்ம அந்த பழைய சாதத்தையே வந்து சாப்ட முடியு அதுல இருக்கற நன்மைகள் வந்து இப்ப உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக் வந்து தெரிய மாட்டது அது தெரியாதனால தா அவுங்க இதுவா பழைய சோறா எனக்கு வேண்டா அப்டின்றாங்க ஆனா முன்னாடி காலத்தில அந்த பழைய சோறு சாப்ட்டதுனால தா அவுங்க அவ்ளோ ஹெல்தாவு இருந்தாங் அவுங்க அவுங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லா பாருங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க நம்மளாச்சு எதாச்சி ஒரு வேலை எ பண்ணோ அப்டின் சொன்னா ஒடனே வந்து கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துக்லா அப்டின் சொல்லிட்டு படுப்போ இல்ல ஒக்காருவோ ஆனா அந்த காலத்துல எல்லா காலையில எந்திரிச்சதுலந்து நைட்டு தூங்குற வரைக்கு ஒரு ஓட்டமா ஓடிட்டே தா இருப்பாங்க எந்த ஒரு டயடுமே அவுங்களுக்கு இருக்காது அதுக்கு முக்கிய காரண என்னன் பாத்தீங்னா அவுங்களோட உடல் உழை ப்பு அவுங்க செஞ்ச அந்த சாப்பிட்ட சாப்பாடுன் தா நா சொல்லுவே ஏனா அவுங்களுக் இப்ப வந்து ப நினைவாற்றலு வந்து அதிகமா இருக்கு இப்ப நம்முளுக்கு நம்ம நம்ம ஏஜ்ல எல்லா பாத்தீங்கனா ஒரு பொருள வச்சிட்டு நம்ம மறந்துடுறோ அது எங்கனே தேடிட்டு இருப்போ அது மாரி ஃபிரிட்ஜி தெறந்துட்டு எதுக்கு எடுக்க ஓபன் பண்ணன்றதே மறந்துறோ அந்த மாரி இல்லாம அந்த காலத்தில அவுங்களோ நார்மல் லைப் லீட் பண்றதுக்கு அவுங்க அழகான அந்த நார்மலான சாப்பாடு உடற்பயிற்சி எதுவுமே இல்லாம அவுங் அவுங்களோட வேல மூலியமவே அவுங்களோட ஹெல்த வந்து அவுங்க மெயின்டேன் பண்ணிட்டு வந்தாங்கன் தா நெனைக்கிறே இப்ப நம்ம அதெல்லா பண்ணாததுனால தா நம்முளுக்கு இவ்ளோ ப்ராப்ளம் வருது இல்லையா
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தா இப்ப வந்து எல்லாத்துக்கு பாத்தங்னா மிஷின்ஸ் வந்துருச்சி இப்ப வந்து து ணி தொவைக்கலா நாம இது வாஷிங் மிஷின் வந்துடுச்சி ஒரு மாவு அரைக்கனுனா கிரைண்டர் வந்துடுச்சி ஒரு மிக் சி ஆனா அப்போ அந்த காலத்தெல்லா பாத்தீங்னா ஒரு தேங்கா சட்னி அரைக்கனுனா கூட கல்ல வச்சி ஆட்டிகினு இரு போ மா வரைக்குனுனா கூட அதேதா இதே துணி ஆனா டெய்லி துணி டெய்லி தொவோச்சி போட்டுட்டு அத அல் ஊசி போட போது எல்லா இப்பல்ல இப்ப வந்து அப்ப அந்த ஹெல்த்துக்கு வந்து அவுங்க சாப்ட்டுட்டு அவுங்க ஹெல்துக்கு பத்தா இதெல்லா பண்றது கரெக்டா இருந்துச்சி இப்ப ஒண்ணுமே இல்ல நம்ம இந்தது ஸ்கூல் யூனி பாஃம்ஸ் இந்த ஒயிட் ஷெட் எல்லாமே துவச்சி போட்டுட்டு இருந்தாலே பேக் போன் பெயின் வந்துருது ஏனா நம்ப சாப் புட்ற ஹெல்து வந்து அப்டி இருக்கு கரெக்டான என்ன சொல்றது நல்ல அ விளைவு அ ஒரிஜினலா வர மாதிரி அந்த ப்ராடக்ஸ்லா வர இல்ல எதுவுமே விவச விவசாயம் பண்ணி அப்படியே வர மாதிரி இல்ல எல்லாமே பாத்தீங்ககனா ஏனா ஏதோ மருந்து கலந்துனுருக்க அது இதுன் சொல்றதால வந்து யாருக்குமே ஹெல்த் வந்து கு சரியாவே இருக்க மாட்டன்து நெறைய பேருக்கு பாத்தீங்னா கேரட்டு கேரட் சாப்ட்டா கண் ஆனா நல்லா தெரியாணி நம்பளு கேரட்லா பண்ணி போட்றோ எல்லாமே பண்றோ என்ன தா ன பண்ணாலு சரி ஆனா என்னா இப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து டிவி மொபைல் டேப் அந்த மாதிரிலா ரொம்ப பாக்கறதால கண்ணு வந்து ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப கம்மி ம்மி ஆயிடுது அந்த பார்வேன்றது அதுவு ஒரு பக்கோ பாக்கறதா இருக்குது வேற பசங்கள வெள்ல போய்யு விளையாட் றதுக்கு அதுக்கு விட்றத மாத்ரி இல்ல எல்லாமே பாத்தா அதுங்க ந்து அப்பெல்லா பாத்தீங்ன்னா நம்மல்லா வந்து இந்த மாரி ஒரு எக்சசைஸ்ல்லா கூட போனது இல்லையே வா க்கிங் ஒன்னே அங்கருந்தெல்லா நடந்து போய் வாய்ன்ட்டு வருவோ ஒரு அம்மா வீடு போறோ வெச்சுக்கோங்ளே பக்க தக்கத்துல பக்கத் அக்கத்துல எல்லா போய் கூட நம்ம வந்து வெளையாடுவோ பக்கத்துல இருக்கவங்கல்லா வருவாங்க அவ்ளோ வேல பாப்போ அவ்ளோ எல்லாருமே சேந்து சமைப்போ எல்லாமே இதுவா இருந்துச்சி ஆனா இந்த ந்த காலத்தில எங்க பய் எந்த பசங்களாத் வெள்ல போய் பக்கத்திலயே பக்கத்திலயே இருக்கவங்க கூட கூட போய் பேச மாட் டேங்துங்க விளையாட மாட்டேங்துங்க அதுங்க வேலை இன்னாவோ அதுங்க பாத்துட்டு அதுங்க அப்டியே உள்ளே இருக்குதுங்க அந்த விளையாட்டு இருந்தாலே போது ஓவர் ஸ்வெட்டிங் ஆனாலே அதுங்க ஹெல்த் குதிச்சு மொதல் லா நொண்டி விளையாடுவோ இந்த ஓடி பிடிக்கிற விளையாட்டு கண்ணாமூச்சி இதெல்லா இருந்துச்சி இப்ப எங்க ஆட முடிய்து பாருங்க நொண்டி ஆட்னனேட்டு ரோடுக் போனாலே ஆயிரத்தெட்டு வண்டி போது அதுல வேற நம்ப அங்க அமுச்சு உட்டுட்டு நம்ம பயந்துன்னிருக்கறதுக் பதிலு எப்பா வேண்டா நீ வீட்லயே இரு அன்ற மா த்ரிதா பா ஆகுது
ஆமா நீங்க சொல்றது செரிதா அந்த காலத்துல அவங்க ஓடியாடி விளையாண்டு செஞ்சு அவ்ங்க வேலையெல்லா சுறு சுறுப்பா பாக்க போய் தா எந்த ஒரு நோயு இல்லாம இருந்தாங்க ஆனா இப்ப உள்ள கொழந்தைங்களுக்கே பாருங்க சு சுகர் பி பி எல்லாமே சின்ன வய்ஸ்லியே வந்துருது அதுக்கு எல்லாத்துக்கு கார்ணோ இந்த உடற்பயிற்சி இல்லாத னாலயு நமக்கு ஹெல்தியான ஃபுட்ட எடுத்துக்கிறாதுது தா நா நெனைக்கிறே இப்டில்லா இருக்கற இதுனால தா நம்ம அதுக்கான டேப்லெட் இதெல்லா நெறையா எடுத்துக்கிறனா நம்ம உடல் உள்ள பல அந்த என்ன சொல்றது கிட்னி பெயிலியர் இந்த மாரில்லா சின்ன பசங்களுக்கே நெறயா வருதுன்னா இதுக் காரணமே வந்து இந்த உடற்பயிற்சி சரியான சாப்பாடு இதெல்லா ஹெல்தியா எடுத்துக்கிற டாம இருக்கிறதுனால தா நெனைக்கிறே இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இது உண்மதான நீங்க அந்த கொஞ்சமாச்சு அவங்களுக்கு உடற்பயிற்சி இருந்துச்சுன்னா இந்த மாத்ரி நோய்கல்லா வராம தடுக்கலான் நெனைக்கிறே
ஆமாப்பா அது என்னவோ கரெக்ட்டு தா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டு தா சரிப்பா நா கொஞ்சோ வேலைல இருக்கே நா அப்றோ கால் பண்றப்பா
ஆ ஓகே ஓகேங்க பாய்